ஆம் ஹலோ
வணக்கம் நா நல்லா இருக்க கா நீங்க
ம்ம் நல்லா இருக்கமா நீங்க அது என்ன சாப்பிட்டாச்சா மதிய உணவு
இன்னு இல்லைங்க்கா இன்னுமேல்தாக்கா வீட்லதா இன்றி இப்பதா டீ சாப் ட்டு பசிக்கல
சரிமா அ டீ காபி வந்து அதிகமா எடுத்துக்காம இருக்கேறது ரொம்பவு நல்லது
நல்லதா ஏன்னா அது தெரியாம ஒரு சுக்குடு சுக்கோ எதுமே திட்டுவாருக்கா
ஆமா சில பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப அடிமையாயிறாங்க நாங் கூட அப்புடிதாமா எனக்கு டீ காபி வந்து நா எனக்கு அ வெளிநாட்டுல இருந்து ஒரு காபி பொடி வரு அந்த காபி பொடிய பாகும்போதெல்லா எனக்கு கொஞ்சூண்டு ஒரு அர டம்ளட் காபி குடிக்கணுங்குற ஒரு ஒரு து நா ஒரு நினைப்பு வந்துகிட்டே இருக்கு அத வந்து பாத்தீங்கன்னா நா கொஞ்ச கொஞ்சமா கொறச் டீ நா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணி கொஞ்ச கொஞ்சமா கொறச்சு கொண்டு வந்துருக்க ஆமா இப்ப பாத்தீங்கன்னா சுற்றுச்சூழல்ல பக்கத்து வீட்லல்ல பாத்தீங்கன்னா அ ரொம்ப எழயெல்லா எரிக்கிறது அந்த மாரி சுத்தமா இருக் இருக்கறதுல அந்த மாரியான ஒரு பழக்கோங்கல்லா பண்றாங்கம்மா நம்மளால எதுமே கேக்கவு முடியல நீங்க சுற்றுச்சூழல பாதுகாக்கறதுக்கு என்னென்ன யோசனை உங்களிடம் இருக்கு சொல்லுங்க கொஞ்சோ சொல்றீங்களா
ஆ சரிங்கா இப்போ நாங்க வீட்லயு செடி மரோம் வளத்துறோங்க்கா ம் சீத்தாப்பழோ மரோ கொய்யா மர் றோ அப்பறோ சின்ன சின்ன காய் செடி எல்லா போட்டுருக்கோ வீட்ல அப்பப்போ வந்து அந்த மரத்த வெட்னாலு ஒரு மரத்த வெட் னாலு அதுலுள்ள எழையெல்லா இருக்குள்ளங்கா அத வந்து என்ன பண்ணுவோன்னா ஒரு செக்கு இருக்கு ஆட்டங்கள்னு சொல்லுவாங்கள அத எடுத்து அதுல கொஞ்ச கொஞ்சமா இடுச்சு அத எடுத்து ஒரமா போட்டு அந்த மாட்டு சாணோ இருக்குல அந்த சாணத்த எடுத்து அதி இதி மிக்ஸ் பண்ணி அந்த செடிக்கு போடுவோ அந்த செடிக்கு போட்டா அது ஒரமாயிரு வேஸ்ட்டு பண்ண மாட்டானா அது அந்த ம அந்த இதுலயே போட்டு மக்கி வந்து மக்கி வந்து அந்த செடிக்கு ஆரோக்கியமா இருக்கு செடியு நல்லா வளர்ற மாரி ஆயிரு அந்த மாதிரி
சூப்பர்மா சூப்பர்மா நல்லா யோ நீங்க சொன்னீங்க நல்லா யோச் சு நீ சொன்னீங்கம்மா மரோம் நடுறங்குறது ம்ம்
அந்த இது கொஞ்சோ கூட வேஸ்ட்டு பண்ண மாட்டாங்கா இப்போ வேப்ப மரத்த வெட்டுனாலு அத எடுத்து அத எடுத்துட்டு வந்து நா ஒரு எடத்துல போட்டுருவ அதுல இருக்கேற தல பூரா கீல உதுந்து வந்துரு உதுந்து வந்தொனயே அது அத எடுத்து கொஞ்ச கொஞ்சமா கையிலயே பெணஞ்சு அப்டியே அந்த செடிக்கு போட்டுருவ அது அப்டியே நல்லா ஆரோக்கியமா வளருது இது வரைக்கு பூச்சி அரிக்காது அன்ன வரைக்கு ம் அந்த மாரிக்கா வீட்லயுமே அப்பப்போ அந்த சுத்தம் பண்ணி வெச்சுப் ஆக்கா ரெண் நாளுக்கு ஒரு டைமு சுத்தம் பண்றது கூட்டு க அந்த இத கூட்டி விட்றது பக்கத்துல இருக்குற அடிஷ்னலா புல் எல்லா இருக்கும்ல அதல்லா புடுங்கி புடுங்கி விட்ருவே அந்மாரி இப்போ நானு ரெஸ்ட் ரூம்கே போன ரெஸ்ட் ரூம் பக்கத்துல தா அந்த இதா அப்பப்ப ரெண் ரெண்டு செடி வேர் செடியலா புடிங் புடுங்கி எடு வேஸ்டான செடியல்ல போம்போது ரெண்டு செடி நாலு செடி புடிங்கி எரிஞ்சிருவ இது என்னொட
சூப்பருமா நல்லதுமா நல்லதுமா சூப் பரும்மா இப்ப மரங்கள் நம்ம நட்றதுனால நம்மளுக்கு தூய்மையான காத்து கெடைக்குது மழை பொழிவு அதி கமா கெடைக்குதில்லயா மழைகள் பாத்தீங்கன்னா இப்ப ரொம்ப கொறஞ்சுடுச்சும்மா அதுனால தண்ணீர் பாத்தீங்கன்னா நிலத்தடி நீர் பாத்தீங்கன்னா அ ரொம்ப அடியில போயிடுச்சு இப்ப மோ பர்வைஸ் பண்றவுங்க அது தண்ணி வந்து கெடைக்கில அப்டிங்குற ஒரு கோடை காலத்துல தண்ணி கெடக்கில அப்டின்னு ரொம்ப ஆ இப்ப சுற்றுசூழல் நம் இப்ப பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துறது ரொம்ப குறைக்கணு
குறைக்கணு ஆமாக்கா பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாம மஞ்சப்பை யூஸ் பண்ணோம்னா கொஞ்சொ இதா கண்ட்ரோல் ஆயிரு ஆனா அது எ அது வந்து பா ப்ளாக் மஞ்ச பை எடுத்துட் போனா அது ஒரு ஹெட் வெயிட்டு் இந்த கொஞ்சொ கவுரவ கொரச்சல் ஆயிரு அப்டின் யோசி க்கிறாங்க
ஆமம்மா ஆமம்மா இப்ப எடைல கொஞ்சொ சட்ட வந்து ரொம்ப கடுமயானுச்சுன்னா இந்த மா திரி ஆண்டவ பிளாஸ்டிக் பயன்பாடு வந்து கொஞ்சொ கொறைக்கலாமா நம்ம ரொம்ப அந்து ப்ளாஸ்டிக்கயே பயன்படு த்தி நம்ப அதயே நம்ப ரொட்டீனா பண்ணிட்டே இருக்கோ இப்ப நம்ம ப்ளாஸ்டிக் பயன்பாடு கொற ச்சோ அப்டின்னா நீ ரயு பாதுகாக்கலா மாசு பட்றது வந்து தவிர்க்கலா பிளாஸ்டிக்க பயன்படுத்துறது வந்து கொறச்சோ அப்டின்னா நம்ப சுட்டு சூழல வந்து பாதுகாக்லாம்மா பிளாஸ்டிக் பாத்தீங்கன்னா மண்ணுல அவ்ளோ சீக்கிர வந்து மக் கி போறதில்ல துணியெல் அப்டி இல்ல ரொம்ப சீக்கிரமே மக்கி கி பேடும் அன் ஆம்மா இப்ப நீர வந்து நம்ம ரொம்ப சேமிச்சு வச்சுக்கணுமா அத வந்து கொழந்தைகளுக் சிறு வயதுலந்தே கத்து கொடுத்து நீர் தே இப்ப ஓட அவசியத்த பத்தி நம்ப சொ சொல்லி சிறு வயதிலிந்தே வளக்கணுமா
கண்டிப்பாங்க்கா ஏனா அப்புடி இருந்தாதா அடுத்த ஜென்ரேஷன்ல வந்து தண்ணியும் சரி ஈஸியா கெடைக்கும் இப்பல்லா எதுக்கெடுத்தாலும் ஆர்வோ தண்ணிதாக்கா ஆர்வோ தண்ணி பயன்படுத்துறதுனால மூட் மூட்டு வலி வருது அது அவுங்களுக்கு புரிய மாட்டேங்குது நம்மளும் சொல்லி பாத்தாச்சு கேட்கவும் மாட்டேங்கிறே இப்ப எ எங்க வீட்டுல எல்லாம் வந்து வெறும் ஆத்து தண்ணிதாக்க நாங்க குடிப்போம் இப்ப எங்க மாமியார் வீட்டு சைடு போனோம்னு வச்சுக்கோங்களேன் அவங்க மூ ஆ ஆர்வோ தண்ணிதா வாங்கி யூஸ் பண்றாங்க அதனால அது மூட்டு தேய்மானம் ஆகுது அத சொன்னா ஏத்துக்கமாட்டிக்கிறாங்க நம்ம என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு நானும் எவ்ளவோ சொல்லி பாத்துட்டே
ஆமாமா சில நகர்ப்புறங்கள எல்லா இல்ல உப்பு தண்ணியையும் சேர்த்து குடிக்கிறதுனால நம்பளுக்கு உடல் மேலும் வந்து ஆரோக்கியம் கெடுது அப்படிங்கிறதுனால ஆரோ ஆர்வோ வாட்டர் வந்து குடிக்க வேண்டிய கட்டாயம் வந்துடுச்சுமா இப்ப எங்க வீட்லயுமே பாத்தீங்கன்னா ஆர்வோ வாட்ருதா என்ன பண்றது வேற சூழ்நிலை எனக்கு சரியில்ல அ மோட்டரு பாத்தீங்கன்னா உப்பு உப்பு கலந்து வர்றதுனால குடிக்க முடியல டயாடா ஆயிட்டவே கு
கண்டிப்பா செரி செரிக்கா நீங்க நீங்க எந்த ஏரியாக்கா நீங்க எந்த ஏரியா
ம் அ எங்களுக்கு பாத்தீங்கன்னா திருவாரூர் உள்ளார வரணும்மா
ஓ சேரி சேரிக்கா அதனால ஒ கெடைக் கெடைக்காதாவது ஒண்ணுமே பண்ண முடியாது ஏனா நம்ம அந்த இடத்துலதா நமக்கு வேல வேலையும் கிடைக்கறதுனால உங்களுக் கண்டிப்பா அத குடிச்சே ஆகணும் ஒரு கட்டாய இருக்குல இவிங்களுக்கு வந்து அப்படி கெடையாது அவிங்களுக்கு தண்ணி வரும் ஆனா வந்து அவுங்களுக்கு அந்த தண்ணி குடிச்சு பழகிட்டனால அதுலந்து மாற மாட்
ப்ப ம்மா இப்ப நம்ப தண இந்த தண்ணிய வருட கணக் கு பயன்படுத்துறதுனால என்னால வேற தண்ணி சாப்படவே பிடிக்காது சாப்புடவே சுத் தம்மா முடியாது
ம் கட்டாய படுத்தில் இல்லாவ் த பட்சத்துல நம்ம குடிக்கிறது ஏனா இது குடிச்சுதா ஆகணும் இது வந்து இவுங்களுக்கு தண்ணி ஆத்து தண்ணி வந்துமே அந்த தண்ணிய குடிக்க மாட்டாங்க ஆர்வோ தண்ணிதான் குடிப்பாங்க அதனால நானும் சொல்லிட்டு விட்ற மாட்டேங்கிறாங்க அவ்வொரு ஒருத்தவங்களுக்கு ஒவ்வொரு டேஸ்ட் ச்சமாரி என்னங்கா
ஆமா அது உண்மதான்
ம் அதுல அஞ்சு வகையான ஃபில்டர் இருக்குதுல்ல என்னங்கா அதுல அஞ்சு வகையான ஃபில்டரு இருக்குதுங்களா ஒவ்வொரு ஃபில்ட்டரு ஒவ்வொரு வேலையும் செய்யுங்களா அது அதோட இந்த பில்டரு இப்படி வேல செய்யுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருதா எப் தெரிலியா என்னான்னு தெர்ல அது அப்டே இப்ப வேல பாக்குறேன்ப்பா தண்ணி குடிக்கிறாங்க என்ன பண்றது நம்ம எல்லா எல்லா சூழ்நெலையுமே எல்லாரையும் யாரையும் எதிர் மாத்திக்க முடியல எதா ஒரு வயில கொஞ்சி இதாயிதான் போகுதுங்கா
ஆமா ஆமா இப்ப நானுமே பாத்தீங்கன்னா வேற தண்ணி குடிக்கணும் அப்படின்னா எனக்கு பிடிக்காது
ம்
சுற்றுச்சூழலை பாதுகாக்கறதுக்கு நம்ம கழிவுகளை வந்து மறுசுழற்சி செய்யணும்
ம் கண்டிப்பா கா
கழிவுகளை தனியா பயன்படுத்தணும் தனியா வந்து கற்றணும் இப்ப கழிவு மா காய்கறி கழிவுகள் அந்த மாரி மக்கற கழிவுகள வந்து தனியா வந்து அகற்றணும் இப்ப க அந்த காய்கறி கழிவுகளையுமே நம்ம உரங்கலா மாற்றலாம்
நான் என்ன பண்ணுவனாக்கா காய்கறி கட் பண்றது ரெண்டு பக்கெட் வச்சுக்குவேக்கா நெஜமாலுமே சீரியஸா இப்டிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கன் இன்னோ வரைக்குமே ரெண்டு பக்கெட் வச்சுக்குவேன் ஒன்னு வந்து பிளாஸ்டிக் கவர் போடுறதுக்கு இன்னொன்னு வந்து வீட்ல குப்பையல்லாம் வந்து வாங்க மாட்டாங்க இங்க வந்து வில்லேஜங்களா அதனால வந்து இன்னொன்னு வந்து என்னன்னா காய்கறி வேஸ்ட் அந்த தக்காளி அந்த இதெல்லாம் நீக்குவும் இல்ல அதெல்லாம் கட் பண்ணி தனியா எடுத்து ஒரு பக்கெட்ல போட்டுருவன் அதெல்லாம் எடுத்து ஒரு இதுக்குன்னே ஒரு தட்டு வச்சிருக்கேன் அந்த தட்ல போட்டுட்டு நல்லா காஞ்சதுக்கு அப் புறம் ஒரு மிக்சில போட்டு ஓட்டி அத வந்து செடிக்கு கொட்டிருவேன் மாசத்துல ஒரு டைமு
சூப்பர்மா சூப்பருமா ரொம்ப நறையா நல்ல தகவல்கள்லாம் எனக்கும் சொல்லிக் கொடுக்குறீங்கமா
உண்மையாலுமேக்கா அப்படிதாக்கா பண்ணுவேன் எங்க அப்பா வந்து அவ இல்லின்னா திட்டுவாரு அந்த இதுனாலயே அது பழகிருச்சி அப்டே கொண்டு வந்துட்டு இருக்கேன் ரெண்டு வேஸ்டேஜ் ஒண்ணு வந்து அடுப்புலதான் சமைப்பேன் வெறகு அடுப்புலதான் சமைப்பேன் இன்னுமே வெறகு அடுப்லதான் சமைப்பேங்க்கா சமை ச்சிட்டு அந்த வெறகடுப்புல வந்து வேஸ்டேஜ் வந்து எரிச்சிருவேன் அப்பப்ப போட்டு வேஸ்டேஜ் வந்து எரிச்சிருவேன் ஆனா வந்து செடிக்கு கொண்டு போமாட்டேன் வேஸ்டேஜ் வந்து ஒரு மிக்சில போட்டு நல்லா டிரையா காஞ்சிரும்மில்ல வெயில வச்சி ஏதோ ஆரஞ்சு தோளு ஆ ஆமா கா அதுக்குன்னு ஒரு தட்டு வச்சிருக்கேன் அந்த தட்டுல போட்டு கொட்டிட்டேன்னா இன்னைக்கு காய இன்னைக்கு கட் பண்ணது முள்ளங்கி தோளலாம் கொண்டி அதுல போட்டுருக்கேன் அது காஞ்சது ரெண்டு நாள் டைம் குடு ப்ப நல்ல மொரு மொருன்னு காஞ்ச அத எடுத்துட்டு வந்து மிக்சில போட்டு இதுக்குன்னே ஒரு மிக்சி ஜார் ஒன்னு வச்சுருக்கேன் சும்மா ஒண்ணு ரெண்டு கொரகொரப்பா போட்டு ஆட்டி அப்டேயே இந்த கொய்யா மரத்துக்கு ஆரஞ்சு மரத் துக்கு கொட்டிருவேன் அது அப்படே நல்லா வளரும்
அருமைமா அருமைமா உங்க கூட பேசுறதுல எவ்வளவோ நல்ல விஷியங்கள் எல்லாம் தெரிஞ்சிக்கிறேமா ரொம்ப அருமையா பேசறிங்கம்மா ஆ ரொம்ப அருமையா இருந்துச்சிங்கம்மா ஆ ஒங்கள மாரி ரியே எல்லாரும் யோசிக்க ஆரம்பிச்சிகிட்டா நம்ம நாடு பாத்தீங்கன்னா பரிச்சிக்கு வந்து து நெனைக்கிறமா நா
இதேதா ஒரு காரணோ நானுக்கா ஒரு காரணோ முக்காவாசி இவிங்க அப்பாதா இந்த மாரி பண்ணுனா நல்லா இருக்கு அப்டின்னு நெனைச்சு நெனைச்சு செய்ய வெச்சுருவா அப்படியே நீவே ஏ நா எனக்குமே இந்த யோஸ் யோசனை எல்லா இல்ல இவருதா சொல்லுவாரு இந்தது வந்து ரெண்டு பக்கெட் வச்சுக்கோ இதுல வந்து இத போட்டுக்கோ அப்டின் சொல்லி சொல்லுவாரு அது மாரி நானு அப்டியே ஃப்பாலோ பண்ணிப் பழகிட்ட
சூப்பர்மா சூப்பர்மா தொடர்ந்து பேசலாமா ஆ அவங்கள்ட்ட பேசுறதுல ரொம்ப நல்ல நறையா தெரிஞ்சுக்கிட்டேன ஆ நன்றிம்மா இன்னொரு அழைப்புல சந்திக்கலா நன்றிமா
பாக்கா நன்றி